ஆ கேக்குதுங்க
ஆ கேக்குதுதோழி நாய் இப்பதா பாத்தே நீங்க பேசலாமான்னு சொல்லி கூப்ட்டது அடுத்தது பேசலாங்க சேரிங்க நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேசலாங்க
சமூக வலைத்தளங்க பத்தி பேசலாமா உங்களுக்கு என்னென்ன சமூக வலைத்தளங்கள் தெரியு அது எப்படி உங்க வாழ்க்கைக்கு வந்து உதவி இருக்கு இல்ல மற்றவர்களுக்கு வந்து அது தேவையா இல்ல தேவையில்லையா அப்படின்றத பத்தி பேசலாங்
கண்டிப்பா கண்டிப்பா தோழி இப்ப இந்த நவீன உலகத்துல பாத்தோம்னா சமூக வலைத்தளங்கள் தா வந்து மனுஷ வாழ்க்கையோட ஒரு முக்கிய பார்ட்டாவே இருக்குன் ன்னு சொல்லலா ஆமா ஏன்னா ச் இப்ப அதெல்லா இல்லன்னா நம்மளால ஒண்ணமே பண்ண முடியாது இல்லையா அந்த காலத்துல இருந்தாங்க சோ அப்பெல்லா நமக்கு அந்த அளவுக்கு வஸ் தி இல்ல வு கண்டுபிடிக்கல அதனால சமூக வலைையத்தளம்னா என்னன்னே தெரியாம இருந்தாங்க இப்ப வந்து அவ்ளோ ஆப்ஸ் இருக்கு சோ வாட்ஸ்அப் அது இத் துன் சொல்லி அவ்ள ஆப் இருக்கு அதுல ஃபஸ்டு முக்கிய பங்கு கிய பங்கு வகிக்கிறதுன்னு பாத்தா என்கிட்ட கேட்ட வாட்ஸ்அப் தா முதல்ல இந்த மெசஞ்சர் ஆப்ஸ்ல தா வாட்ஸ்அப்ன்ன கடையாது இந்த மெசஞ்சர் மெசேஜ் அனு டிக்கிறது டெக்ஸ்ட் பரிமாறிக்கிறது தா முன்னாடி அந்த எஸ் எம் எஸ் இருந்துச்சு இல்லையா ஒரு நாளைக்கு வந்து நூறு நூறு எஸ் எம் எஸ் பண்ணலா அப்டின்னு சொல்லி இருக்கு அந்த ஒரு அது வந்து இருந்துச்சு இப்ப அது ரொம்ப பாத்து பாத்து அப்பல்லா மெசேஜ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ஸுக்கு பண்றதா இருக்கட்டு இல்ல ரிலேட்டிவ்ஸ்கு பண்றதா இருந்தாலு அய்யோ நூறு மெசேஜ் காலியாயிருமே அப்டின்னு பண்ண அந்த ஒரு காலம்லா இருக்கு அதுக்கப்புறோ நமக்கு ஆ ஆ இந்த வாட்ஸ்அப் வலைத்தளம் அது வந்ததால நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆயிட்டோ இது நம்ம ஒரு நாளைக்கு எத்தனையோ மெசேஜஸ் போட்டுக்குரோ
ஆனா நீங்க உன்ன வந்து என்னைக்காவது யோசிச்சு பாத் இருக்கீங்களா இந்த ஃபோன் இல்லாத காலத்துல நம்ம மனிதர்கள் மனிதர்கள் வந்து அதிகமா பேசுவோ ஃபோன் வந்ததுக்கப் அப்புற அது வந்து கொறஞ்சது பேசுறதுக்காக தா கண்டுபிடிச்ச இருக்காங்க ஆனா அது கொறைஞ்சது இந்த நூரு எஸ் எம் எஸ் இருக்கம்போது கூட வந்து நறைய விஷயங்கள வந்து பரிமாறிக்க முடிஞ்சுது
அது முக்கியமான விஷயங்கள்தா நம்ம வந்து அப்ப பேசிப்போ ஏன்னா நூறு மெசேஜஸ்
ஆமா இப்போ எவ்வளோ வேணாலு பேசிக்கலா அப்பிடின்ற ஒரு நெலமைக்கு வந்து வந்துட்டோ ஆனா பேசுறதுக்கு ஒன்றுமே இல்ல பேசனாலு யாரு பேசுறதுக்கு இல்ல அந்த மாரி ஆயிடிச்சி
ஆமா அதுல உப உபயோகமா பாத்தோம்னா பெருசா பேசியிருக்க க்க மாட்டோ பேசிருப்போ வாட்ஸ்சப்ல மெசஞ்சர்ஸ் மெசஞ்சர்ஸ்ல எங்கேயாது பேசிருப்போ அதுல யூஸ்ஃபுல்லா ஒரு நாலு சென்டன்ஸ் பேசிருப்போமா அது ரரு எப்பயாதுதா எதுக்காது பேசிரு போமத் த்தப்படி சும்மா எதாவது கததா பேசறது
அம்மா ஒன்னுமே பேசிக்கறது இல்ல நேர்ல பாத்தாலு பேசிக்கறதுதல்ல ஃபோன்லயு பேசிக்கிறது இல்ல மெசேஜஸ்லயு பேசிக்கறது இல் அந்த இதுக்கு இத எல்லா வசதியு வந்தது அதுக்காகதா ஆனா அதையே நம்ம வந்து பண்றதுல நெறைய பேர் வந்து என்ன பண்றங்கான ரோபோ வந்து சப்கிரிப்ஸன் எடுத்து மந்திலி மந்திலி திரிஹண்டரட் அந்த மாரி பண்ணி பேசறாங்க நெறையா அவுஸ் வைஃப் எல்லாமே வந்து நாங்க நெறைய சமூக வலைத்தளங்கள் எல்லா பாத்தே ஒருத்தவங்க வந்து ஒரு காமெடியா கூட வந்துட்டு ஒரு ரீல் வந்து போட் ட்ருந்தாங்க ஆ கணவன் கிட்ட வந்து சொல்றாங்க என்னால வந்துட்டு ஆ ஒடம்பு கம்மி பண்ணவே முடியல எனக்கு அதுவே ரொம்ப மன உழைச்சல்லா இருக்கு நா தனியாவே இருக்கே என்ன வந்து மோட்டிவேட்டு பண்ண யாருமே இல்ல அப்பிடின் சொல்லி சொன்னா அந்த ஏய் வந்து சொல்லுமா நீ கவலைப்படாத செல்லம் நா இருக்கே உனக்காக நா டெய்லி உனக்கு வந்து ஞாபகப்படுத்தர நீ என்னென்ன பண்ணனு எப்பிடி எல்லா பண்ணா எழப்ப அப்பிடின்னுல்லா நா சொல்றே நீ கவலையே படாத உனக்காகதா நா இருக்கே அப்பிடின் சொல்லி சொல்லுதாமா இதே வந்து கணவள்கிட்ட சொன்னா நீ நாலு நாள் பண்ணுவ நாப்பது நாள் திங்
ஆமா ஆமா நீங்க சொல்ற மாரி சம்பவம்தா ஆ ஏ ஃப்ரெண்ட்டு வந்து மேரேஜ் பண்ட்டு போனாங்க அவுங்க போய் ஆ ஃபாரின்ல செட் ட்டில் ஆகு மாரி கெளம்பிட்டாங்க கல்யாணாயி ஒரு மாசத்திலே கெளம்பிட்டாங்க அங்க போனொன்னே அவங்க இங்க கூட்டு குடும்பமா இருந்தாங்க அங்க போனொன்னே அவுங்களுக்கு தனிமை ரொம்ப அது ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கு போல காலையில ஹஸ்பண்டடு வேலைக்கு போயி ட்டா நைட்டுத்தா வரு வாங்க ஏழு மணிக்குதா வருவாங்கங்கரப்ப அது வரைக்கு க்கு அவுங்க தனியா என்னதா பண்ண முடியு வீட்ல கொஞ்ச நேரம் ஃபோன் பேச முடியு எதா ஃப்ரெஸ்ட்டா கொஞ்ச நேரம் பேச முடியு மத்தபடி அவங்க அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அதனால அவங்க வந்து ஏட்ட சொன்னாங்க சாட்ஜி பீட்டுட்ட உக்காந்து பேசிட்டு இருப்பே நானு அந்த வலைத்தளத்தில உக்காந்து நா பேசிக்கிட்டு இருப்பே அது எதாவது கம்பெனி குடுக்குற மாரி பேசுவு அப்பிடின்
இத்த நெறைய பேர் பண்றாங்க நாங்க் கூட நியூஸ் ஸ்ல கூட ஒரு இது பாத்த சைனால எல்லா வந்து பெண்கள் வந்து கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லையாமா அவங்க வந்து என்ன பண்றாங்களா ஆண்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து சேவை மாரி ஆரம்பிச்சிருக் க்காங்கலாமா இப்ப எப்பிடி ஒரு பெண் வந்து வீட்டு வேலைக்குல்லா போறாங்க அந்த மாரி வந்து ஆண்கள் வந்து வீட்டு வேலைக்காக வராங்களா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இல்லாட்டி ரெண்டு மணி நேரம் இல்லாட்டி ஒரு நாள் முழுக்க ஒரு மாசோ அந்த மாரி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாமாமா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கணவர் க்கு தேவையான எல்லா வேலைக் வீட்டு வேலைய வந்து செய்யரது ஆ ஆ இது சமச்சு வக்கிறது வீடு கீளன்பண்றது சொந்தக்காரங்க வந்தா அவங்கள பாத்துக்கறது எல்லாமே அந்த குறிப்பிட்ட மாசத்துக்கு வந்துட்டு அவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாரி எடுத்தக்வாங் புடிக்கலனா அம்ச்சு சிருவாங்களா இல்லாட்டி ரெனுவல் பண்ற மாரி இது வந்து இப்டி உண்மையாலுமே நடந்துட்ருக்காமா
ஆமா ஆமா வந்துட்டு இருக் நா கேள்விப்பட்டே
அப்டின்னா ஒரே ஒருத்தர வந்து நம்ம கணவரா ஏத்துக்கிட்டு நம்ம வாழ்நாள் முழுக்க இருக்கிறதுனால நமக்கு மன உழைச்சல் அப்புறெ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அடிம மாரி நம்ம மாறிர்ரொ நம்ம வந்து பிள்ளைகளல்லா வரும்போது நமக்கான எதுமே வந்து சாதிக்க முடியறதில்ல வேலைக்கு போக முடியாது பொறுப்புகள் வந்துருது இந்த வாழ்க்கையே நமக்கு வேண் தா அப்டின்னு சொல்லி அவங்க வேலைக்கு போறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க தேவையானது எல்லாத்தையுமே பண்ணி வக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கறாங்க
அதே மாரி சமூக வலைத்தளத்துல வந்து நம்ம அத அளவோட பயன்படுத்துணோ அப்டின்னா நமக்கு வந்து எந்த ஒரு தீமயு கடையாது அதுவே நறைய ஃபாட்ஸு இந்த மாரி நறையா விஷயோ நம்ம நாட்டுலயே நம்ம ஊர்லயே நடக்குது இல்லயா சோ நெறையா ஏமாத் த்துறது போறது வர்றது அது நறைய தீமைகளு இருக்கு அதே மாரி நறையா பேர் வந்து இந்த படிக்கிறே அப்டின்னு சொல்ட்டு ஃபோன வாங்கி வச்சுட்டு நறையா ஆ தேவஇல்லாத விஷயங்கள் பண்றாங்க அதனால படிப்புல கவன குறைவு வருது உடல்நல குறைவு வரு து
இது எல்லாத்த விட ஒரு மோசோ முக்கியமான விஷயோ என்ன அப்டின்னா நெறையா லிங்க் மூலியமா வந்து வயதானவர்கள் கிட்ட தெரியாதவங்க கிட்ட அப்பாவி மக்கள் கிட்ட வந்து பணத்த கொள்ள அடிக்கிறது இது வந்து ரொம்ப பெரிய பாவம் இல்லயா கஷ்டப்பட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு இத வச்சு அவங்க சம்பாதிச்சு அத வச்சிருந்து அவங்க வயசான காலத்துக்கு இப்படி ஒருத்தவங்க வந்து எடுத்துட்டு போறதுனால அவங்களோட வால்க்கையே வந்து சீர்குலைந்து போது எத்தன பேர் அத நினைச்சு எறந்திருப்பாங்க தற்கொல பண்றது இதெல்லா ரொம்ப பெரிய பாவோ
ஆ கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாரி சில நெகட்டிவிட்டிஸ் இருந்தாலுமே இன்னொன்னு வந்து இந்த சமூக வலைத்தளத்தாலதா வந்து நெறைய வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து பிஸ் னஸ் பண்றதுல்லா ரொம்ப அதிக் ஆமா இருக்கு இப்ப இன்ஸ்டா மூலியமோ நெறைய போஸ்ட் போட்டு இல்ல மத்த ஆப் ஸ்லா இருக்குல்லயா தா அந்த வணிக ஆப்ஸ்லா சோ அதுல வந்து அத கத்துக்கிட்டு இப்போ வீட்லந்தே நெறைய பிசினஸ் பண்ணி காசு சம்பாதிக்கிறாங்க சோ அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷய விஷயமா தா இருக்கு நறைய பேர் வந்து தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க இந்த சமூக வலைத்தலத் நறைய பேர் வந்து அத அ அப்டில்லா யூஸ் பண்ணாம இதய அப்படி யூஸ் பண்ணா நமக்கு வந்து பயனுள்ளதா இருக்கோ அப்படின்னு பாத்து கரெக்டா அத யூட்டிலைஸ் பண்ணி அத கொண்டு போறவங்களோ இருக்காங்க அத நனைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ நம்மளுமே அப்படி தான ஸோ ஒர்க் ஃபிரம் ஹோம் ஏதாவது தேடி வீட்ல இருப்போமே அப்டின்னு சொல்ட்டு நம்மளு ஏதாவது ஆ வீட் ட்டு வேலையு பாத்துகிட்டு இதையு பண்றோ அப்டிங்கறப் அதெல்லா ஒரு நல்ல விஷயந்தா நெகட்டிவிட்டிஸ் இருந்தாலுமே ஆமா பாசிட்டிவு இருக்கு இதுல அப்டிங்கிறப்ப
ஆனா இதனால ஒரு பெரிய நெகட்டிவிட்டி என்னன்னா பெண் பிள்ளைகளுக்குதா அ சீக்கிரமா வந்து ஃபோனயு டிவியையு ஒரே எடத்துல உக்காந்து பாத்து-பாத்து ஒடம்புல அஃட்டிவிட்டீஸ் இல்லாம நெறைய ஹார்மோன்ஸ்லா ரொம்ப சீக்கிரமா புரியுதா ஏ அவங்க சீக்கிரமாவே வயசுக்கு வர்து வயசுக்கு வந்த குழந்தைகள் ரொம்ப நேரோ உக்காந்துட்டே ஒரு ஸ்கிரீனிங் டைம் அதிகமாகறதுனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பி சி ஓடி பி சி ஓ எஸ் ஹார்மோன் பிரச்சன இதெல்லா வந்து பெண்களுக்கு நெறையவே அஃபெக்டு ஆகுதுங்க
ஆ சின்ன குழந்தைங்கல்லா பாத்தீங்கன்னா இந்த ஒன்ற வயசு ரெண்டு வயசுலேயே வந்து கண்ணாடி போடுற நெலம வந்திருது அவங்களா அது சின்ன வயசுல இருந்தே அவங்களுக் ஃபோன காமிச்சு யூடியூபில்ல வீடியோஸ்லா காமிச்சு காமிச்சு அவங்களுக்கு அந்த வயசுலயே வந்து கண்ணாடி போடுற நெலம வந்துருது கண்ணு ரொம்ப பாதிக்கப்படுது அதுக்கப்புறந்தா அதோட கதிர்வீச்சால நமக்கு வந்து ஒடம்புல நெறையா
ஆமா
வரிசையா வந்துட்ருக்கு அப்டின்னு நனைக்கிறே நம்ம அதுல நல்ல விதமா நம்ம பயன்படுத்தனா நமக்கு பிரச்சன இல்ல அப்பப்ப எடுத்தோமா ஸோ என்டர்டைமென்டுக்கு பாக்லா எதாது தி பாக்லா அப்ப மட்டு எடுத்துக்கிட்டோம்னா வேல ஏதாவது இரு காத எடுத்துக்கிட்டோமா ஃபோன் பேசுறப்ப எடுத்துக்கிட்டோமானு இருந்தோனா அது நல்ல விஷயமா இருக்கு அந்த சமூக வலைத்தளம் அதே மாரி நம்ம ஆ வ் அத தவறா பயன்படுத்த பயன்படுத்த நமக்கு தா அந்த தீமை விளையு ஆ ஸ்டாட் ஆகு அப்டின்னு நனைக்கிறே
உ உ உன்ம நறையா பேரு வந்து பாத்திங்கன்னா நைட் ரெண்டு மணி வரைக்கு தூங்குறதுல்ல ஒரு மணி வரைக்கு தூங்குறதுல்ல தூக்கத்த வந்து தியாகம் பண்றாங்க ஃபோன பாக்குறதுக்காக அதோட விளைவு எங்க போய் நிக்குது அப்படின்னு பாத்திங்கன்னா சர்க்கரை நோய் ரொம்ப நேரோ தூங்காம மூளய வந்துட்டு ரொம்ப இதாவே வச்சிருந்தோ அப்டின்னா நம்ம வயசு ஆக ஆக அ மூளைக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது ஒருதவங்க பேஸினா கூட அதுக்கு ஆர் காதுல விழாது நம்ம பண்றத வந்து ட்டு ஒருத்தவங்க திட்னாலுமே வந்துட்டு அத நம்ம சீக்கிரமா வந்துட்டு புரிஞ்சுக்காம பேசுறது அந்த மாரி நெறைய பிரச்சனைகள் வந்து வருது இந்த மொபைல்னால டி வி பாக்குறது ஆனா ஒரு வேலைக்காகவோ இல்ல ஒரு பிஸ்னஸ்க்காகவோ இல்ல வந்துட்டு படிக்கிறதுக்காக கூட நம்ம பாக்கலா இல்ல ப்ராஜெக்ட் பண்றதுக்கு அந்த மாரி விஷயத்துக்காக பாக்கலா ஆனா ஒரு பொழுதுபோக்குன்னு சொல்லிட்டு அதையே பாக்கறது ஒரு வேலையா வந்து வெச்சுட்ருக்க கூடாதுன்னு நா நெனைக்கிறே
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப அது ஒ ரு முக்கியமான விஷ்யமா மாறிடு ச்சி சமூக வலைத்தளம் அது இணைய த்தின் மூலியமா அந்த சமூக வலைதளத்த வந்து யூஸ் பண்ணிட்ருக்கோ இந்த டேட்டா வை ஃபை அப்டின்னு சொல்ட்டு நெட்வொர்க்கு ஆமா அ து இல்லனா இப்ப ஒண்ணுமே இல்ல அப்டிங்கற மாரி ஆயிருச்சு அத வந்து நம்ம நல்ல முறையில பயன்படுத்தலாந் தோழி கண்டிப்பா இன்னொரு கால்ல கண்டிப்பா சந்திக்கலா தோழி நன்றி